வணக்கம் எப்படி இருக்கீங்க கேக்குதா தோழி உங்களுக்கு ஹலோ கேக்குதா உங்களுக்கு
தோழி
ம்
கேக்குதா தோழி உங்கள்க்கு
ஆ இப்பதா கேக்குது கொஞ்ச முன்னாடி கேக்கல
கேக்குத தோழி இப்போ கேக்குதா உங்கள்க்கு
எப்படி ம் ம் ம்
சொல்லு தோழி எப்படி இருக்கு தோழி வீட்டுல எல் ஆ நல்லன் தோழி நீங்க நல்லமா தோழி
ஆ நா நல்லம் சாந்தரோ ஆய்டுச்சு டி எல்லாம் போட்டு குடிச்சீங்களா
ஆ எல்லா குடிச்சாச்சு தோழி இப்பதா தோழி கரண்டு போயிட்டு போயிட்டு வருது தோழி
என்னாச்சு ம் நா குடிச்சுட்டே எ பசங்களுக்கும் போட்டு குடுத்துட்டே மதியானதே என்ன ரொம்ப வெயிலா இருக்குன்னு வருத்தப்பட்டே இப்ப என்னவோ லேசா நாலு தூரல் மட்டு போட்டிரு கே
அப்படியா தோழி நா கவனிக்கவே இல்ல தோழி
கொஞ்சமா மழ பேஞ்சிருக்கு இன்னு பெய்ய கொஞ்ச நல்லா பேஞ் சா நல்லா இருக்கு மழ
அப்படியா தோழி எங்க ஏரியால பே இல்ல தோழி இப்போ உங்க ஏரியால மேபி இப்பதா ஸ்டார்ட் ஆயிருக்கு அங்க நல்லா மழ பேஞ்சா இங்க மேபி பேயலா தோழி
ம் இல்லப்பா அந்தளவுக்கு வரல சும்மா லேசா தா ஸ்டார்ட் ஆய் நின்னுருச்சு உடனே காத்துதா ஆன்னா ரொம்போ பலமா அடிச்சுக்கிட்டே இருக்கு
ஆ அந்த காத்துல்ல நின்னு அந்த காத்து வாங்கறது ரொம்ப நல்லா இருக்கு தோழி அதுல காத்துல வர வாசனோ அதல்லா ரொம்ப நல்லா இருக்கு தோழி மண் வாசன அது உங்களுக்கு புடிக்குமா தோழி மழில நினையிறது உங்க புடியுமா
ஆ ஐ அய்யயோ ஏ கேக்குறீங்க இப்பதா நா வந்து எங்க ஊருக்கு போனப்போ நா நனஞ்சதே இல்ல பத்து வருஷோ ஆது நா நனஞ்சதே இல்ல இந்த வாட்டி என்னன்னா ஆவு ட நா நலா முக்காம் மண் நேரம் மழைல் நனஞ்சட்டே நானு எங்க வீட்டுக்காரு பிள்ளைய ம விடல நாங்க ரெண்டு பேரு மட்டு எப்போ பயமா இருந்ச்சு குளுறுது கொஞ்சம் மூச்சடிக்கிற மாரி இருக்கு என்னென்னவோ செய்து ஆனா நி க்கேதா செஞ்சே நல்லா நனைஞ்சுட்டே
ஆம்மா தோழி அந்த மழை நினைறதே ஒரு ந்த தனி சந்தோஷொ தோழி
எவ்வளவோ நம்மளுக் வந்துப் பிரச்சன டிப்ரஷன் அதிக இதெல்லா இருக் அந்த ஒரு குஷியில இருக்குபோ நமக்கு அதெல்லா கொஞ்சொ மறந்துப் போகுமறந்து நம்ம அதுல கொஞ்ச நிப்பொ இப்போ நறைய பிரச்சனைகள வந்து மறந்து அது நம்ம நிதானமா ரொம்ப சந்தோஷமா அந்த மலையோட ரசிச்சிக்கிட்டு எல்லாத்தியு அந்த நிமிஷொ மறந்துஇருக்
இதுல வண்டிய எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் போயி போயிட்டு ஒரு கடைல நின்னு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்ட்டுட்டு ஜில்லு அந்த காத்துல மழைல நென்ச்சுட்டே ஐஸ்கிரீம் ஒரு சாப்பிடணு அது ஒன் சூப்பரா இருக்கு தோழி உங்கள்க்கு புடிக்குமா தோழி
ஆ எனக்கு ரொம்ப புடிக்கும்ப்பா ஆனா அங்க எங்க ஊர்ல வந்து ஐஸ்வண்டி வராது எதுவு நாங் கடைக்கு போனா மட்டுந்தா உண்டு இங்க இப்ப சென்னையிலன்ன பாத்தீங்கன்னா இங்க குல்ஃபி ஃபி வரு நைட்ல குல்ஃபி வரு குல்ஃபினா ரொம்ப புடிக்கு நல்லாருக்கு இருவது ரூபால இருக்கு முப்பது நாப்ப
ம் குல்ஃபிலியு ரொம்ப வெரைட்டி வந்துருது தோழி இப்போ சாக்லே்ட் குல்ஃபி மேங்கோ குல்ஃபி ம் சொல்லி ரொம்ப வெரைட்டி வெரைட்டி அதுல மேலல்லா தூரி ஸ்பிரிங்கள்ல்லா தூரி அது கலர் கலர்ல ஸ்பிங்கர் தூலி அது ஒரு ரேய்ட்டா மரினாபீச் போனீங்க நா ஒரு தனித்தனியான டிஷ்லா நீங்க பாக்கலா இப்போல்லா தோழி குல்ஃபிலே ரொம்ப வெரைட்டி இருக்கு தோழி உங்கள்க்கு என்ன குல்ஃபி தோழி புடிக்கூ
எனக்கு மேங்கோ ரொம்ப புடிக்கு மேங்கோ மேங்கோல்ல நல்லாருக்கு
ஆம்மா தோழி அதுலியு ஒரு அ என்ன சொல்றது பான் ஃபிளேவர்ன்னு சொல்லி வர்து தோழி ஸ்பெஷல்லா பான்ல பான் பான் சொல்லுவாங்க பீடாக்கு போட பீடாக்கு போடுவாங்கள தோழி வெத் வெத்தல வெத்தல பாக்கு வெத்தலை ஆ அதுல அந்த ஃப்ளேவர்லியு குல்ஃபி வருது தோழி உங்கள்க்கு பிராண்டட்ல்ல அதுல்லா ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கு தோழி நீங்க சாப்ட்டு பாருங்க தோழி
அப்புடியா சேர் சேரி அதுஎங்க பீச்சுல நா அங்கல்லாதா போட்ருக்காங்களோ
இல்ல தோழி உங்கள்க்கு கடைகள்லதா கடைக்கறது தோழி இப்போ அந்த என்ன சொல்றது சவுகார்பேட் போனீங்கன்னா குல்ஃபி கடைக்குன்னு சொல்லி நம்ப கடைகள் இருக்கு உங்கள்க்கு அங்கல்லா ஸ்பெஷலா அங்க ரேட்டே தணி உங்களுக்கு அந் என்ன சொல்றது ரொம்ப என்ன சொல்றது வி விலை வந்து கொஞ்சொ ஜாஸ்தியாதா இருக்கு ஆம்மா கொஞ்சொ அதிகமதா இருக்கூ ஆனா டேஸ்ட் அதுக்குதகுந்த மாதிரி உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் குடுக்கு தோழி உங்குள்க்கு
சேரி சேரி ஆனா எனக்குமே வந்து இந்த அண்ணா நகர் நைட்ல வந்து அண்ணா நகர் போணும் மௌன்ட்ரோடு போணு அப்டின்னு ஆச அங்கல்லா வந்து பாதி நைட்லஎல்லா கட இருக்குது ஃபுல்லா சாப்புட்ற கடைங்க ஷாப்பிங் கடைகள்ல்லா இருக்குன்றாங்க நா இதுவரை எதுவுமே பாத்ததில்லிங் மிஞ்சி மிஞ்சி இந்த மெரினா பீச்ச தவுத்தி நா எங்கியுமே போனதில்ல வீட்டுக்குள்ளியே தா ஏன்னா போன செலவு ஏன்னா ரொம்ப எங்கள்து வந்து பாத்தீங்ன்னா அ எப்டி சொல்றது குடும்போ இது வந்து ரொம்போ கம்மி செலவு வரவு வந்து அதனால எங்கேயுமே போறதுல்ல போனா நம்மளுக்கு எதே பாக்கணும்னு தோணும்
ரொம்ப ஆமா தோழி வெளியில போனாலே ரொம்ப செலவுகள் இருக்கு தோழி அது வந்து நம்ளால அஃபர்ட் பண்ண முடியாதனல நா வெளியிலயே கெளம்புனே தோழி இப்போ இருக்கிற சூழ்நிலைல நம்ம வெளிய வெளிய போனாலே பெட்ரோல் போட்டாலே ஒரு லிட்ரு உங்களுக்கு ஒரு ஒரு லிட்ர் ஓட் போட்டிங்கினா உங்களுக்கு முப்பது கிலோமீட்டர் தா போக முடியும் அதெல்லாம் யோசிக்கிறதா இருக்கு பெட்ரோல் நம் இல்லனா அவுங்களுக்கு ஈஸியா போட்டுருவாங்க பைக்ல இப்ல்லாம் இதெல்லாம் ரொம்ப கணக்கு பாக்குறாங்க வீட் ல ஆளுங்கலாம் இதுன்னா ரொம்ப காசு ஆகுது தோழி பெட்ரோல் காசுக்கே அவுங்க வந்து ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ப ஏழுஏழுநூறு ரூபா
ஆமா ஆமா ஆமா
ஒரு றது ஒரு வாரோம் ஆதுலேயே போய்ருமா இப்ப வந்து அப்லா இல்ல ஒரு வாரத்து ரெண்டு தடவ மூணு தடவ அவுங்க பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ற மாரி இருக்குதுன் சொல்றாங்க தோழி அதுல்லாம் பிரச்சனையா இருக்கு இப்போ வெளியில ஆமா வெளியில கெளம்பணும்னா நம்ம ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு வெளியில போனா பசங்க நீங்க யார்ட்டயும் உம்
ரொம்ப வெலவாசியும் ஜாஸ்தி பசங்களுக்கும் ரொம்ப இது ஆமா ஆமா
கம்மியா வே வெளில வந்து வப்போ பசங்க வந்து மத்த பசங்க எல்லா சாப்ட் த்து இருந்தா நம்ம மட்டும் அது வாங்காம இருக்க முடியாது நம்ம வந்து நம்ம பசங்கள வந்து ரொம்ப இதா ஆயிடும் நம்மளுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடும் என்ன இது மத்த பசங்க எல்லாம் சாப்ட்டு இருக்காங்க நம்ம இது எங்க பசங்களுக்கு
பிள்ளைங்க சாப்டலயே அப்டின்ட்டு
புரியல அவங்களுக்கு ரொம்ப இதல்லாம் யோசிக்க இருக்கு இப்ப வெளில கெளம்புனாலே மொத ரொம்ப ரொம்ப முதலலா டிமாண்ட் இருக்காது இப்ப பசங்க பாக்கற எல்லாத்தையு கேக் க்குறாங்க அவுங்க சாப்புறாங்க எனக் குடுக்க மாட்டேங்கிறா மா பப்ளிகல அப்டியே அவுங்க அல்
கிட்டே வருதுல்ல சொல்லுங்க ரொம்பவே வந்து ஜெனரேஷன் மாறிக்கிட்டே தா வருது ஆமா உம்
வாங்கி தர அது புரியிது தோழி மேம் அம்மாவுக்கு ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப வருத்தம் வருத்தத உண்டாக்குது தோழி அது அ அம்மாப்ப மாறுனா தா அது தெரியும் தோழி
என்ன சேனா இப்ப முடிஞ்ச அளவுக்கு ஆனா இப்ப ஜெனரேஷன் மாறிக்கிட்டே வருதுங்க மின்னது மின்னல்லா நம்ம என்ன குடுக்கறோமோ அததா பிள்ளைங்க வந்து சாப்ட்டுட்டு இருந்தாங்க இப்போ அவுங்க சொல்றத நம்ம செய்ற அளவுக்கு தா ஜெனரேஷன் வந்து வந்திருக்கு முன்னே நம்ம நம்ம வீட்ல ஃபேமில எல்லா பத்தி நாங்க குடுக்கற எடுத்து குடுக்கற ட்ரெஸ் தா நாங்க போடுவோ அதயே வந்து நாங்க ஒரு வருஷத் துக்கு வச்சுக்குவோம் புது ட்ரெஸ் அது அது பண்டிகை இல்ல ஏதாவது கல்யாணமு வந்தா நாங்க அத வந்து போடுவோ ஆனா இப்போ இல்ல ஒவ்வொன்னு வந்து ஒவ்வொரு டிரெஸ்ஸு ஒவ்வொரு பண்டிகைக்கு ஒரு டிரெஸ்ஸு சும்மா ஒரு பொறந்த நாளுக்கு அப்புற லேசா தான ஃபங்க்ஷன் ஒவ்வொன்னுத்துக்கு வந்து எல்லாத்துக்குமே பசங்க இப்ப வேற வேற டிரெஸ்ஸு தா இதுன்ன அதுக்கு போட்டுட்டேன்னே இது நா இதுக்கு போட்டுட்டேனே எனக்கு வேற எடுங்க வேற டி ஷர்ட் எடுத்து தாங்க வேற ட்ரெஸ் எடுத் து தாங்க இப்டியே பட்ஜெட் எகிரிக்கிட்டே போகுது பிள்ளைங்க வளந்துட்டாங்க
ரோ போ பாக்குறதுக்கு என்ன சொல்லுது ஆமா எனக்கு புது குடுங்க எனக்கு மட்டு வாங்கி தரமாட்டிங்கங்களாங்கன் சொல்லி பசங்க வந்து வாய தொறந்து கேப்பாங்க எனக்கு புதுசுதா வேணு நா புதுசுதா ஒடுத்துவேன்னு சொல்லி கேக்குறாங்க ம்
இங்கு ஆமா நம்மள்லா இருக்கறதையே தா நம்மள்லா போட்றோமே
முட்டு பண்ண முடியல அதனாலே வெளில
உங்களோட வாய்ஸ் கொஞ்சோ பிரேக் ஆகுற மாரி இருக்கு பாத்து க்குங்க ஆமா ஆமா ஏனா வந்து இப்போ நம்மளா ச்சே மின்னெல்லா வந்து எங்க வீட்டுலல்லா வந்து நாங்க என்ன வ எடுத்து குடுக்கறாங்களோ எங்க வீட்ல அத மட்டுந்தா போட்டுருந்தோ அந்தளவுக்கு தா நாங்க புதுசு புதுசா ஓ எல்லா நாங்க அந்த அளவுக்கெல்லா போடல ஆனா இப்ப இருக்க பசங்க அந்த மாரிதா அதுவு ஆம்புள புள்ளைங்க வெளிய போ நாங்க வெளிய போறோ நீங்கள்லா வீட்டுக்குள்ள தான இருக்கீங்க நீங்களா புர்க் கா தான போட்டு போறீங்க எங்களுக்கு வந்து நாங்க வெளிய எங்கள எல்லாருமே பாக்குறாங்க அதனால நாங்க புதுசு புதுசா தா வேணு அப்புறோ இப்டியெல்லா வேற டைலாக் விட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்க நைட்டியோட வந்தா கூட உங்கள யாரு பாக்கப் போறது கெடையாது நீங்க உள்ள என்ன போட்டிருக்கீங்கன்னே உங்களுக் தெரியாது பொடவையா சுடிதாரான் தெ ஆனா எங்கள எல்லாருமே பாக்கறாங்க நாலு பேர் பாக்கறாங்க அந்த பையே இப்டி போட்ருக்கா அவே வாட்ச் போட்ருக்கா அவெ இது ஷூ போட்ருக்கா எப்பா ஒரு ரம்ஜானோ பக்ரீத்தோ வந்தாக்கா எங்க பசங்க போட்டு பாடா படுத்துறாங்க வாச்சி வேணு அத் து வேணு நம்மதா பெண்களுக்கு அந்த மாரி ஆய்ட்டோம்னா இவுங்க இந்த மாரி புது வாட்ச் எடுங்க புது ஷூ எடுங்க பிரேஸ்லெட் எடுத்து தாங்க இப்ப வெள்ளி கூட வெல என்ன வெலையா ஏறி போயிருக்கு வாங்கற மாரியா இருக்கு கழுத்துக்கு செயின் வேணு செயின் ஏ பசங்க நெலையா நின்னானுங்க நா வாங்கல பாக்கலா அப்டின் சொல்ட்டே நானு
க்காது தோழி இப்போ ஒரு சின்ன ஒரு செயின் கூட வாங்கனுனா ரெண்டாயிரோ ரூபா வக்கணுமா தோழி ஒரு அப்படியே என்ன சொல்றது மிக்ஸான செயின் வாங்குனா கூட பில்க்கு ப ரெண்டாயிரூவா வக்கணு முதல்லெல்லா உங்களுக்கு என்ன சொல்றது சில்வர்னாலே வெள்ளினாலே உங்களுக் கு கம்மி வெலைல கெடச்சிருன் சொல்லி ஒரு நெனப்பு இருந்தது
ஆமா ஆமா ஆமா இப்போ ரொம்ப
இப்ப பழைய அதே நம்ம பழைச போட்டாலு நம்மளுக்குதா ரொம்ப நஷ்டோ
ஆமா தோழி பழசுல்லா போடவே கூடாது தோழி இப்போ இருக்கற
நம்மளுக்கு தா நஷ்டோ அது ரொம்ப நஷ்டமாவுது
வீடா
ம் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கீங்களா திடீர்னு சவுண்டு கட் ஆய்டிச்சி சேர் நம்ம அதிகமா பேசணு நம்ம அடுத்த பிரிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்